எப்டி இருக்க கியா நேற்று நம்ம க கல்வி மற்றும் காலேஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல இப்போ ஆஃபீஸ் பத்தி பேசலாம்னு ஒரு தோணுச்சு அதா ஃபோன் அடிச்சே
ஹலோ செம்ம டைமிங் இப்பதா லேப்டாப்பை மூடிட்டு ஆபிஸ் வேலையெல்லா முடிச்சுட்டு சும்மா உக்காந்துருக்கே வேலை பத்தியா செம்ம டாபிக் எனக்குள்ள ஏகப்பட்ட ஆஃபிஸ் கதைகளு கவலைகளு இருக்கு சொல்லு உனக்கு மார்னிங் ஷிப்டா இல்ல நைட் ஷிப்ட்டா
எனக்கு இப்போ எப்போதுமே வந்துட்டு ஜென்ரல் மார்னிங் ஷிப்ட் தா காலையில ஒன்பது மணிக்குள்ள ஆஃபீஸ் லாகிங் பண்ணிருக்குணு காலையில எழுந்திரிச்சு அந்த டிராஃபிக் பைக் ஓட்டு ஆபிஸ் போய் உட்கார போதே செம டயடா இருந்துச்சு
அங்க போய் பயோமெட்ரிக் வச்சுட்டு சீட்ல உட்காரதுக்குலா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு
நம்ம இந்த டிராஃபிக் வந்து நம்ம ஊர் ஐ டி மற்று கார்ப்ரேட் ஊழிர்களோட தினசரி சாபோ நா இப்போ வீட்லே இருந்து வேல பாக்குறே ஆப்ஷன்ல இருக்கே அதனால டிராஃபிக் தொல்ல எனக்கு இல்ல ஆனா வீட்ல உக்காந் ந்து வேல செய்யு போது பிரேக்கே இல்லாம தொடர்ந்து லேப்டாப்பையே பாத்துட்டு இருக்குற மாதிரி இருக்கு அம்மா கூப்புடு போது நாம மீட்டிங்ல இருப்போ மீட்டிங் முடியு போது சாப்பாடு ஆறி போயிரு
ஓ வீட்ல இருந்தா ஒரு அது பெரிய பிரச்சனைதா ஆனா ஆஃபீஸ் உட்கார்ந்து வேல செய்யு போதுதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸோட சேர்ந்து அந்த ஆஃபீஸ் டைமிங் வந்துட்டு நல்லா இருக்கு இஞ்சி டி மற்று ஆஃபிஸ் கா காப்பி குடிக் கும் போது வேல செஞ்சுக்கிட்டே குடிச்சாதா சூப்பராவு இருக்கு வீட்ல உக்காந்து சாப்பிட்டா எப்டி நல்லா தான இருக்கு
அதுவு உண்மதா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எவ்ளோவு கஷ்டமான ப்ராஜெக்ட்டையு ஹேண்டில் பண்ணிற்லா ஆனா இந்த மேனேஜர் பாஸ் போன்ற டார்ச்சர் இருக்கே அதுதா முடியில வெள்ளிக்கிழம சாய்ங்காலம் ஆறு மணிக்கு லாக் அவுட் பண்ணலாம்னு கெளம்பு போது கரெக்ட்டா ஒரு மெயில் அனுப்புவாங்க இது ரொம்ப அர்ஜென்ட்டு கிளையண்ட்டு கேக்குறாங்க இன்னக்கே முடிச்சு குடுங்க அப்ப வர்ற கோவோ இருக்கே டென்ஷன் ஆகு
அதாண்ணா மிகப்பெரிய பிரச்சனையே ஐ டி ஐ டியில வேலை செய்றவங்களுக்குல்லா அதா மிக பெரிய கொடுமையே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கு முடிப்போ அதுக்குள்ளையு வந்துட்டு இன்னொருத்தவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் முடிக்கு மெயில் வந்துரு நம்ம என்ன செய்ய முடியு சொல்லு
கரெக்டா சொன்ன மீட்டிங்ல வந்து வாடி இஸ் த ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்யற டைமை விட ஸ்டேட்டஸ் சொல்ற டைம் தா அதிகமா இருக்கு அதுவு தவிர இந்த அப்பைஸ் கள் டைம் வந்த போது இன்னு பெர்மிஷன் பண்ணணு அந்த ஸ்கில் கத்துக்கணுனு எதையாவது சொல்லி சம்பள உயர்வை குறைக்க வழி தேடுவாங்க
பிரைசலா அது ஒரு மாயாஜால உலகம்டா நம்ம எவ்வளவுதா ஒரு ஒரு டைம் வேலை செஞ்சாலு ஆ போன் சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க அப்படின் போட்டு தொந்தரவா தொந்தரவு மேல தொந்தரவு பண்ணுவாங்க என்ன செய்ய முடியு நம்ம
உண்ம தா ஆனா புது கம்பெனிக்கு போனா அந்த புது டெக்னாலஜி புது கிளைண்ட் ஹேண்டில் பண்ணனு சில கிளைண்ட்டுகளுக்கு என்ன வேணும்னே அவங்களுக்கே தெரியாது காலைலே ஏம காலைலேயே வேணும்பா ங்க சாயங்காலமே வேணும்பாங்க நாம கஷ்டப்பட்டு வேலைய முடிச்சுட்டு டிவ்யூ பண்ணும் போது இது டிசைன்க்கு செட் ஆகலன்னு மாத்திருவாங்க
கிளையண்டோட வேலையே அதுதான்றே நம்ம என்னதா செஞ்சி குடுத்தாலு அவங்களுக்கு வந்துட்டு அதுல ஒரு முழு மனசாவே ஏத் ஏத்துக்றக மாட்டாங்க இந்த பிரச்சன அந்த பிரச்சன அதுல பிரச்சன அப்படின் சொல்லிட்டே இருப்பாங்க என்ன பண்ண முடியு
அதுதா உண்ம இப்போ டெக்னாலஜி எவ்வளவு ஸ்பீடா மாறுது ஏ ஐ வந்துருச்சி சே அ நம்ம செய்யுற வேலையெல்லா ஏ ஐ செஞ்சு முடிச்சுருது ஆனா அதே சமயோ நம்ம வேலையை தக்க வச்சுக்க நம்மள நாம அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கி யோ உலகம் மாற மாற நாமும் மாறணும் இல்லனா அவுட் ஆஃப் டேட் ஆகிடுவோ
ம் ஆனா நம்ம இப்போ இருக்கிற உலகத்துல வந்ட்டு ஏ ஐ தா வந்ட்டு இருபத் நால் நேரோ வேல செய்யுற மாரி இரு க்கு இப்ப நம்மளுக்கு எங்க வேல கெடைக்கும் ப்ரோ சொல்லு
அதுதா மிக பெரிய ப்ராப்ளம்டா ஹெல்தி ஸ்கேன் சேகு சேக்ரிபைஸ் பண்ணி வேல செய்யவே கூடாது நல்லா சாப்பிடணு டைம்க்கு தூங்கணு வீக்கெண்ட்ல ஃபுல்லா ஆஃபீஸ் வேலை பாட்டை சடோன் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனு வேலை என்பது வாழ்க்கையில ஒரு பகுதிதா வாழ்க்கையே வேலை இல்லை
செம்மா பாயிண்ட்றா நீ சொல்றனதுக்கு அப்புறந்தா எனக்கே தோணுச்சு நம்ம இனிமேல் வேல செய்யும் போது கொஞ்சமாவாது ரெஸ்ட் எடுத்தாதா அடுத்து நம்ம உடம்பு நம்மளே பாத்துக்குட முடியு இப்டி வேல செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம எப்டி அடுத்து இன்னு வேல செய்ய முடியு நம்ம உடம்பு சரியல்லாம போயிருமுல்ல
ஆமா எனக்கு அதேதா போனே பாத்தியா நம்ம பேச ஆரம்பிச்சி ஒரு மணி நேரம் கூட ஆகல
அ ஆமாங்க என்ன சாப்ட்ட பசக்கிதுன் சொல்ற என்ன சாப்ட்ட
எதுமே சாப்புல வேல செஞ்சுட்டே தா இருக்கே டீ மட்டு தா குடிச்சிருக்கே
ம் சேரி என்னன் போயி வேல முடிஞ்சதுக்கப்பற போயி வெ கம்பெனி விட்டு வெள்ல போயிட்டு எதா டீயி வட எதா சாப்புடு செம்மையா இருக்கு
ஆமா நம்ம ஆஃபீஸ் வேலைய பத்தி பேசிட்டோ ஆனா இந்த வேலைத்தே வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுன்ன ஜாப் வன்ட்டிங் ஞாபக இருக்கா ரெஸியும் ரெடி பண்ணின்றதுக்கே விடிஞ்சிரு அதுல ப்ரொபஷ்னலா இருக்கணுன்னே ஃபோட்டோவே ரவுண்ட் ஷேப்ல கிராப் பண்ணி மாத் மாத்துறது இல்லாத ஸ்கில்ஸ்சயெ ல்லா இருக்கிற மாதிரி டைப் பண்றது செம காமெடி பண்ணுவோ
ஆமன்டா அதுவு அந்த இன்ட்ரிவ்யூல அ அன்னைக்கு போட்ருந்த இதெல்லா ரொம்ப பாத்தாலே எனக்கே சிரிப்பா இருக்கு காலேஜு வந்து ட்டு டீச்சர் வந்துட்டு இத செய் அத செய் அப்டின்னுவாங்க இப்ப வேலைக்கு வந்தோனே அதுலா கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
அம் ஆமா கரெக்டா சொன்னா இன்டர்வியூ ஹால்ல உக்காந்துருக்கும் போது நமக்கு வர்ற அந்த நடுக்கோ இருக்கே அதுவு அந்த ஹெச் ஆர் வந்து உங்களை பத்தி சொல்லுங்க அப்டின்னு கேக்கும் போது நம்ம மனப்பாட பண்ணி வெச்சிருந்த இங்லீஷ் எல்லா மறந்து நாக்கு அப்டியே தழு தழுக்கு
ஆமா அந்த எச் ஆர பாத்தாலே எனக்கு கொஞ்ச பயமா தா இருக்கு நானு முன்னாடி கொஞ்ச பயந்தே அதுக்கப்பறோ இப்ப என்ன சார் தானே அப்டின் சொல்ட்டு அவரு என்ன செய்றாரோ செரிங் சார் செரிங் சார் அப்டின் சொல்லி நம்ம வேலையதா பாக்கணு
எப்டியோ கஷ்டப்பட்டுட்டு உள்ள வந்தா இங்க வந்து கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் தாங்க முடியல இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம வே வேலையே அவனுங்க நாசமாக்குறானுங்க வேல செய்யறவ ஒருத்தனா இருப்பா ஆனா கிரெடிக்ட் வாங்குறவ வேற ஒருத் தனா இருப்பா பாஸுக்கு முன்னாடி எப்போ பாத்தாலு லேப்டாப்பையே பாத்துக்கிட்டு நா ரொம்ப பிஸின்னு சீன் போடுறவ்னுங்களு இங்க நெறைய பேரு இருக்கானுங்க
அதெல்லா ஆஃபீஸ்ல எப்பயுமே நடக்குறது தான நம்ம நம்ம வேலய பாத்துட்டு நம்ம பெசாட்டுக்கு இருந்தாதே உண்டு அவுங்க வேலய வந்து நம்ம ஆனா ஒரு இது இருக்கு அவுங்க வந்துட்டு நம்ம வேலைய பாக்கும்போது அவுங்க வந்து நம்ம வேலைய கெடுக்குறதுலயே வந்து ஃபோக்கஸா இருப்பாங்க அதுதா நம்மளுக்கு புடிக்கவே புடிக்காது
ஆமா ஆனா இதெல்லா விட இந்த ஆபீஸ்ல இருக்கிற கேண்டீன் காபி மிஷின் பக்கத்துல நின்னுகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேந்து இந்த மேனேஜர பத்தி குசு குசுன்னு பேசுறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதா அவ இன்னைக்கு லீவாமா இவருக்கு இந் த கம்பெனில ஆஃபர் கெடச்சிருக்காம்னு ஆஃபீஸுக் காசிப் பேசவேன்னா அன்னைக்கு நாளே செரியா போகாது
ஆமா அந்த கேண்டீன்ல அந்த காஃபி குடிச்ட்டே வந்துட்டு அ இருந்தவ்ங்கலா பேசம் போது சூப்பரா இருக்கு அதெல்லா ஒரு தனி சொகோ ஒரு ஆஃபீஸ்க்கப்பற இதுதா வந்துட்டு ஒரு சொர்க மார் இன்னைக்கு தெரியு பக்கத்துல இருக்கிற கேண்டீன் தா
ஆமா இப்டியே நம்ம எத்தன வருஷந்தா அடுத்து அவ கம்பெனில லேப்டாப்பை நோ நோண்டிக்கிட்டே இருக்கும் போறோ ஓனக்கு எப்போவாவ்து சொந்தமா ஒரு பிஸ்னஸ் அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்மிக்கனு தோணிருக்கா
என்ன தோணிருக்கு எ ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணு அப்டின் சொல்லிருக்கா அந்த ஐடியா தா அப்போ போயிட்ருக்கு அத பாப்போ என்னதுன்னு
ஆமா ரிஸ்க்கெடுத்தாதான்டா லைஃபுல ஜெயிக்க முடியு இப்ப கம்பனில வேலைங் செஞ்சுக்கிட்டே சைட்ல சின்னதா எதாவ்து சைடு பிஸ்னஸு இல்லனா ஃப்ரீலான்சிங் அத மாரி எதாவ்து பண்ணா நமக்கு கொஞ்சோ பயமு இல்லாம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கு
செம்ம செம்ம ப்ளான்டா நீ சொல்றத கூட வந்துட்டு போடலாந்தா இருக்கே வேலைய முடிச்சுட்டு ஒரு சைடா வந்துட்டு ஒரு பி பிஸ்னஸ் செஞ்சாதா நம்ம வாழ்க்கைல முன்னேற முடியுன் நெனைக்கிறே
ஆமா நீ சொல்றது கரெக்ட்டுதா
இப்ப நீங்க வந்துட்டு என்ன வே வேல பாக்கலான் இருக்கா என்ன பிஸ்னஸ் பண்ணலான் இருக்க
நம்ம பிஸ்னஸ் பாத்தீன்னா இப்பல்லா பாத்தா அந்த சாப்பாடு அந்த மாரிதா நல்லா போகுது அதனால நம்ம சாப்பாடு பிஸ்னஸ் போலானு ஒன்னு ஒரு நோக்கத்துல இருக்கே
நல்ல ஐடியாதா சாப்பாடு பிஸ்னஸ்கு வந்ட்டு ஆளுகள்லா நறையா புடிக் நம்ளா சமைக்கிறதுக்கு எடோ ஹோட்டலு
அதுதா நமக்கு அதுதா பெரிய வேலையே அத புடிக்கிறதா பெரிய தலவலி
ம
ஆனா புடிசிட்டோம்னா நம்ம ஜெய்ச்சுருவோ
ஆமா எப்டியாது எப்டியாது இந்த ஆஃபிஸு வந்துட்டு வேலயெல்லா முடிச்சு நல்லா சம்பாரிச்சுட்டு வெளில வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் வை கணுன்தா எனக்கு ஒரு ஆச எனா ஆஃபிஸ்ல இருந்து இருந்து இருந்து ரொம்ப தலவலி அவ குடுக்குற ப்ரஷர்ல்லா என்னால தாங்க முடில
எத்தன் நாளைக்குதா அவுனுக்கு வேல செய்றது
ஆமா அதனால நீ சொன்ன மாரி நீ சொன்ன மாரி ஒரு ப்ளான் போட்டு வேல செய்யலான்ருக் கே சைட் பிஸ்னஸ் மாரி ஆரம்பிக்கலான்
ஆமா ஆமா நம்ம ஃபஸ்ட்டு சின்னதா ஆரம்பிக்கணு எடுத்தோனே நம்ம பெரிய கால் வெக்கூடாது
ம் ம்
சின்னதா ஆரம்பிச்சி அத நம்ம டெவலப் பண்ணணு
ஆமா எடுத்தொனே வந்துட்டு டக்குன்னு காச போட்டோமா அந்த காச எல்லா வேஸ்ட்டாதா போவு அதனால ஒரு சின்ன பிஸ்னஸ்சு சாப்பாடு கட அந்த மாரி ம்
இந்த மாரி நம்ம சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறோ நம்ம அத பெருசு பெருசா கொண்டு போலா
ஆமா ஆமா
நம்ம அதிகமா இந்த ரீல்ஸ்லிலா நம்ம பிஸ்னஸ பத்தி போடணு அப்பதா மக்
ஆமா ஆமா நறைய இன்ஃபுளுயன்ஸ் வந்துட்டு பண்ணனா நம்மளோட வேலைல வந்துட் டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபுளியன்ஸ ஒரு குலாப் வெச்சுட்டோனா நல்லா வியாபாரோ போகு
ஆமா நறைய பேத்த நம்ம கூப்ட முடியு அப்பதா
ம் ம் அப்பதா வந்துட்டு நம்ம ஆ நம்ம வந்துட்டு விளம்பரப்படுத்துறத பாத்துட்டு அவுங்க மக்கள்லா வந்துட்டு ஆர்வமா வருவாங்க நம்ம கடைக்கி
இங்க என்னதா இருக்குனு பாக்க வருவாங்க
ம் ம்
சேரி மா ரொம்ப நேரமா பேசிட்டோ
ம் சேரி நா அப்புறோ கூப்புறே ஆ சேரி அப்புறோ கூப்புறே